அலோ
ஆ
ஆ கேக்குதுமா நல்லா இருக்கீங்களா
ம்
அலோ
அலோ அண்ணா கேக்குதா
ஆ கேக்குதுமா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீங்க
நா நல்லா இருக்க சாப்டிங்களா ஹலோ
அலோ
ஓ சாப்டீங்களா
அப்ப என்ன
ம் என்ன சாப்டீங்க
அது
ஆ நீங்களே செஞ்சீங்களா
ம் நாந்தா செஞ்ச
நீங்களே செஞ்சீங்க போல
இல்ல அப்பா செஞ்சாங்க கேக்குதா
ஆ கொஞ்சோ சத்தமா பேசுங்க
நீங்க சாப்டீங்களா என்ன சாப் டீங்க
ஆ நானு எங்க வீட்ல எது சமைக்கல சோ கடைல போயிட்டு எக் ரைஸ் சாப்ட அ அப்புறோ இன்னிக்கு ஃபுல்லா நீங்க என்னப் பண்ணீங்க
நாலையிலே எழுந்து வீட்டுல இருக்கிற வேல எல்லா செஞ்சிட்டு
ஓ வீட்டுல இருக்கற வேல எல்லா செய்வீங்களா
ம்
அப்புறோ
ப்புறோ டைலரிங்க கிளாஸ் போனே
ஆ
தைலரிங் கிளாஸ் போய்ட்டு
போய்ட்டு அப்புறோ உங்களுக்கு தைக்க தெரியுமா ட்ரெஸ்ஸு சட்ட பேண்ட் எல்லாமே தப்பீங்களா
என்ன வந்து லேடீஸ் தைலரிங்னால
ஓகே ஓகே கொஞ்சோ சத்தமா பேசுங்க வாய்ஸ் சரியா கேக்கல
கேக்குதா
ஆ கேக்கு
ஆ
அப்புறோ வீட்டுல நீங்க எத்தன பேரு
நா அம்மா அப்பா அண்ணா
என்ன பண்ணுவிங்க எல்லாரு அத்தன பேருப்பா நீ நீங்கதா சாப்பாடு செஞ்சிங்க போல
நா சாப்பிட சொன்ன அப்பா செஞ்சாங்க
அப்போ அப்பா கூட சமைக்குவாரா
அம்மா வேலைல இருப்பாங்க
ம் அப்புறோ என்ன பண்றீங்க நீங்க படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா
நா படிச்சிட்டு இருக்கே
ஓ என்ன படிக்கிறீங்க
புரியல
பிபிப் ஐடி படிக்
படிக்கிறீங்களா செகண்ட் இயரா
ஆமா
ஓகே ஓகே அப்புறோ காலேஜ் எல்லா எப்பிடி போகுது
காலேஜ் இப்பதா செம் முடிஞ்சது லீவ் விட்டுகங்கா
உங்க வாய்ஸ் கட்டாய் கட் ட்டாய் கேக்குது டவர் கெடைக்க இருக்கிற இடத்துல நின்டு பேசுவங்க
மா இருக்குது எனக்கு உங்களுக் கேக்குதா
ஆ இப்பதா வாய்ஸ் கட்டாய் கட்டாய் கேட்டுச்சி
அ ம்
ஓகே அப்பு இன்னிக்கு என்ன நைட்டு சமைக்கணுமா
கொழம்பு இருக்கு சாதம் மட்டு வைக்கணு
ஓ ஹோ வைங்க வைங்க
வீட்ல
ம் ம் எங்க வீட்ல இனிமேல்தா சாப்பாடு செய்வாங்க எங்க வீட்ல அரிசி இல்ல நாங்க அம்மா அரிசி எடுத்துட்டு வரணு சரி நா அவங்க சேரி எனக்கு ஒரு வேலையா இருக்குன்னு வெளில வன்ட்டே
வீட்ல இல்லயா
ஆஹா இல்ல
ம்
நாங்க வெளில இருக்கோ
இனிப்பு குடுத்து
இல்ல இது தோசமாவு இருக்கு அத வச்சு டிஃபன் எது செய்வாங்க அப்புறோ நீங்க
நா எங்க அம்மா களி செய்வாங்க வந்து இப்பதா பஸ் ஏறிருக்காங்களா
ஓகே அப்புறோ உங்க அண்ண என்ன பண்றாரு
படிச்சுட்ருந்தாரு
ம் ம் அவரு என்ன படிக்கிறாரு
இந்த மாரி எம் பி பி எஸ் படிக்கிறாரு
எம் பி பி எஸ் பண்றாரா ஓகே ஓகே அம்மா ஒர்க் பண்றாங்களா வெளில போயிருக்காங்கன்னு சொல்றீங்க ஓ ஒ ஒர்க்கிங் ஹுமன் அப்பா
அப்பா இங்க காவேரி பட்னத்துல ஒர்க் பண்றாங்க எங்கயோ போயிருக்காங்க வெளிய
ஓகே ஓகே அப்புறோ எல்லாமே நல்லா படிப்பீங்க போல அரியர் எதனா வச்சிருக்கீங்களா
நா அரியர் எதுவு இல்ல
ஓ ஹோ நல்லா படிக்கிற பொண்ணு போல அப்புறோ உங்க ஹாபிஸ் எல்லா என்ன
என்ன வரையறது
ம்
டெய்லரிங் கூட இப்ப ஹாபியாதா சேந்திருக்கே
ஓஹோ அதனாலதா இப்ப டெய்லரிங் கத்துக்கிறீங்களா ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுமா சொல்லுங்க
நீ என்ன பண்றீ
ஆ நா நானு படிச்சுட்ருக்கே பி டெக் ஐ டி இப்போ ஃபைனல் இயர் போறே
ம் ம் நீங்க பண்ணிருக்கீங்ளா
ஆஹா இனிமேல்தா பண்ணணு
ம் ம்
இனிமேல்தா பண்ணி எதனா பண்ணணு
ம்
அப்புறோ உங்களுக்கு என்ன ரொம்ப புடிச்ச விளையாட்டு கேமு டிராவல் பண்றது ரொம்ப புடிக்குமா
ஆ ரொம்ப புடிக்கு ஹில் பிளேஸுன்னா ரொம் வீட்ல ஹில் ஸ்டேஷன்லா ரொம்ப புடிக்குங்ளா உங்
ஓஹோ
ம்
அப்பறோ வெயிலு ஜாலியா சுத்து வீங்க போல
வீட்ல பர்மிசன் குடுப்பாங்க போல
ஓஹோ அப்புறோ எதனா ஒர்க்குக்கு போறீங்களா பார் டைமா
ஆமா வீட்ல லவ் அளோ பண்ண மாட்டாங்க
ஆஹகடூ வீலர் எல்லா ஓட்டுவீங்க போல
ஆ
காரு கூட ஓட்டுவிங்களா
ஆமா இல்ல இல்ல
ஆஹா டூவீலர்னா ஸ்கூட்டி அந்த மாரியா
ம் கீ கீர்பைக்கூட ஓட்டிருந்த இப்போ ஓட்ல
ஓஹோ ஆனா ஓட்டுவீங்க ஓட்ட தெரியு
ஆமாங்க
ஓகே ஓகே அப்புறோ உங்களுக்கு ரொம்ப புடுச்சவங்கன்னா வீட்ல யாரு
எப்டி தனியா சொல்ல முடியு எல்லாரு புடிக்கு
ஆஹா சேரி சேரி உங் காலேஜ் நல்லா போதா காலேஜ் லைப் போய
ஆ நல்லாப் போதுங்
ஓஹோ நல்லா ஃப்ரெண்ட்ஸு ஜாலியா இருப்பீங்க போல
ஆமா ஜாலியாதா இருப்போ ஆனா அதே சேம் டைம் படிப்போ
ஆ ஆம்மா பிரைம் முக்கியமா அதுக்கு தான போறோ காலேஜுக்கு படிக்குறதுக்கு தான
ம் நீங்க எப்டி ஜாலி மட்டுமா இல்ல படிப்பீங்களா
படிக்கிறது ட்ரை பண்ணுவோ பட் படிக்க முடியாது அறியற்தா ஜாஸ்தியா வெச்சுருவோ ஆ கரர் கிளியர் பண்ணுன் நெனைக்கிறோ கிளியர் பண்ண முடில கிளியர் பண்ணிடுவ அதுவு பாக்கணுல்ல படிப்பு
ம்
ஹலோ
கேக்குதுண்ணா
ஆ கேக்குது சொல்லுங்க திடீர்னு சைலன்ட் ஆயிறீங்க
உம் உம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அதா கேட்டுட்டு இருந்தே
ஹ அப்றோ உங்களோட கேமு உங்களுக்கு புடிச்ச கேமு
ச அட்னி பேட்மிட்டன்
பேட்மிட்டனா நல்லா வெளயாடுவீங்ளா
ஆ ஓரளவுக்கு
ஓரளவுக்கு
நா எல்லாத்துலேயு கொஞ்சோ ஆ ஆவ்ரேஜ் ஸ்டூடெண்ட்
ஆ படிப்புல மட்டுந் தா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா
எல்லா ஆவ்ரேஜ்
ஆ உங்க ஹாபிஸ் டான்ஸ் சிங்கிங் எல்லா தெரியுமா
ஆ கொஞ்சமா அதுலயு கொஞ்சோ
எல்லாமே கொஞ்சோ கொஞ்சமா கத்து வச்சா எப்டிங்க நல்லா கத்துக்கறது தான
ஆர்வோ இருக்கு ஒன்னு முழுசா முடிக்குறதுக்குல மத்ததுல ஆர்வோ போயிடுதா
ஓகே ஓகே வேற எதுவு இல்லைங்ளா தோழி வீட்ல போரிங் டைம்ல என்னா பண்ணுவீங்க
என்ன பண்றது புள்ளைங்க மடியில
புரியல
புரியுதுங்ளா
ஓ கேக்குது சொல்லுங்க
எதுவு பெருசா இல்லயா சும்மா டிவி பாக்குற போது
ஆ ஆ தூங்குறது டிவி பாக்குறது மறுபடியு டிவி பாக்குறது தூங்குறது சாப்டுறது
ஆ ரொட்டின்
அகேன் ஓகே அதுவு நல்ல வேலதா அது யாராலு
உம்
அதுவா ஏறல ரொம்ப லக்கா இருந்துச்சுனாதா அந்த மாரி வேலஎல்லா நடக்கு
உம்
ம் ஆமா தானே
உம்
சரி டைம் ஆயிடுச்சு
உம்
ஓகே தேங்க் யூ
ம் ம்